அ தோழி எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டு்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்
குழந்தைங்கல்லாம் எப்படி இருக்காங்க
குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்க லீவு் வேலையில அவங்க ஒகேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது நம்ம மூணு நால்தா இருக்கு
சரி சரி சரி அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூல் லைஃப் ஸ்டூடன்ஸ் ஸ்கூல்ல வந்து எந்த மாதிரியான ஒர்க் கொடுக்கறாங்க அது நல்லதா கெட்டதா அத பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களே நீங்க உங்க கருத்த
என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் குடுக்குறாங்க பஸ்ட் அது சொல்லுங்களே
ஸ்கூல்ல வந்து என்ன பொறுக்கு வரைக்கும் என்னுடைய பசங்களுக்கு என்ன பண்ணலா சம்மா ஹாலிடேல வந்து குழந்தைங்க இவ்ள ஒன் இயர் ஃபுல்லா படிச்சிருக்காங்க ஒன் இயர் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க லீவு்ல கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இல்லாம இருக்கறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய ஒர்க் சீ்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒ ஒர்க் சீட் கொடுக்கறாங்க அது நல்லதா இருந்தாலும் அது நல்லது இல்லேன்னு சொல்ல மாட்டேன் நல்லதா இருந்தாலும் அது அள அது வந்து அளவுக்கு அதிகமா கொடுக்கறாங்க அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுதுனா பண்ண மாட்டேல லீவுல இப்படி தான் பண்ணனும் இப்படி தான் பண்ணனும் நீ ஏமா படிக்க வச்சுட்டே இரு ங்க அப்படி அந்த ஒரு கான்செப்டுக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க
அது டீச்சர்ஸ் வந்து அது ஒர்க் ஷீட் அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுங்கறது வந்து நல்லது தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லதுதான் ஏன்னா இப்ப நீங்க ஒன் மன்த்துக்கு அவுங்க குடுக்குறாங்க அப்புன்னா அ வீக்லி ஒ ஒன் டே ஒன் டே மட்டு அத எடுத்துக்கோங்க மார்னிங் ஒரு ஒரு சப்ஜெக்ட ஒன்னா எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் என் ஆர் உக்காந்தாலே ஹெவியாலா குடுக்க மாட்டாங்க ஒரு ஆஃப் எ டே எடுத்துகிட்டிங்கனா அத ஆஃப் டே முடிச்சிருங்க அடுத்த வார இன்னொன்னு அந்த மாரி இல்ல நீங்க வெளியில எங்கயு போக வேண்டியதிருக்குன்னா ஒன் டே ஃபுல்லா உக்காந்து பண்ணிட்டு அதுப்புற நீங்க என்ஜாய் பண்லா ஏனா குழந்தைகள் ளுக்கு வந்து லீவுல வந்து மறக்க கூடாது சப்ஜெக்ட்லா மறக்கக்கூடாதுன் சொல்லிதா அவங்க குடுக்குறதுக்கு காரண முக்கிய காரணமு உண்டா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நமக்கு புரியுது அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு புரிய மாட்டுதுல்ல ஏனா அவுங்க குடுக்குற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கு அந்த பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சி அவங்க பண்ற மாரி இருந்தா ஓகே நம்மளே உக்காந்து பண்ணி குடுக்குற மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுதோ அப்ப அவங்களுக்கு குடுக் அவங்க அவங்க மென்டாலிட்டிக் குடுத்த அந்த ஏஜ் ஏஜ் அந்த ஏஜுக்கு வரைக்கு அவங்க குடுக்கணுல்ல அவங்க இத பண்ண முடியு அப்டி குடுக்குறாங்கல்ல
பெரியவங்க படுக்கிற மாரினா நம்ம உக்காந்து அவங்ளுக் சொல்லி குடுக்கற மாரிதா அவங்க அந்த மாரி குடுக்குறாங்க ஸ்கூல்லயே
சரி சரி அதே மாதிரி இன்னொனுன்னா ஸ்கூல்ல வந்து ஆ இப்ப ஸ்கூல பத்தி இது பண்ணும்னா ஸ்கூல்ல ஆக்டிவிட்டிஸ் குடுக்குறாங்க அதே மாரி ஸ்கூல்லயு நெறைய ஒர்க்ஸு அந்த கிளாஸ் ஒர்க்லா உங்க இதுல வந்து பண்றாங்ளா எப்டி அது
என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து என்னனா அவளுக்கு வந்து குடுப்பாங்கனா நெறைய குடுக்க மாட்டாங்க ஆ ஒன் டேல இருந்து கவர் பண்ற மாரி இருக்கு ஏனா லீவுல வந்து போறவங்கதா போவாங்க நாங்க எங்கேமே போறது கெடையாது வீட்லதா இருப்போ அதனால அவங்க டியூஷனு போவாங்க டியூஷனு போததுனால நாங்க வந்து அது எனக் பெரிய இதுவா தெரில அவுங்கள உக்காந்து படிக்க வெப்பே டெய்லி லீவ் டைம்லா இப்பல்லா உங்ளுக்கானு சிலபஸ் நா நெறையா கவர் பண்ணிட்டே
செரி அப்ப உங்ளுக்ல அவங்க வந்து ஸ்கூல் நடத்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி குடுத்துட்டன் சொல்றிங்க
ஆமா ஆமா
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி என்னுடைய பசங்களுக்கு என்ன பண்றாங்கனா ஒர்க் சீட் குடுக்குறாங்க அதே மாரி லைவா ஒர்க் பண்ற மாதிரியு குடுக்குறாங்க லைவா ஒர்க் பண்ற மாரி குடு க்றது என்னனா அவங்களே ஸ்கூல்ல ஒர்க் சீட் ஒர்க் சீட் குடுக்கறாங்க புள்ள பேப்பர் குடுக்கறாங்க அது அவங்களே பண்ற மாரி கொடுக்கறாங்க ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறங்க அவங்க ஸ்கூல்ல லைவ் பண்ற மாதிரி கொடுகுகிறாங இருக்கு நான் இல்லேன்னு சொல்லல ஆனா எல்லா சூழ்நிலையிலையுமே என்ன சொல்றதுன்னா ஸ்கூல்லல வச்சு பண்ணடுறாங்க அந்த வாங்கிட்டு வா இந்த திங்ஸ் வாங்கிட்டு வா ஒரு எட்டு மணிக்கு மேல மெசேஜ் போடுறது இந்த மாதிரியெலா இருந்தா எல்லா பரண்டாளய போய் எட்டு மணிக்கு போய் வாங்கிக்
கண்டிப்பா நீங்க சொல்றது அது தவறுதான் நான் ஒத்துக்கடுதேன் அத சில ஸ்கூல்ல வந்து பண்றாங்க அது தவறு அதை ஒத்துக்கிடுதேன் ஏன்னா ஒரு சிலவங்க பண்றதுனால வந்து அது இதாகுது அ ஒத்துக்கிடுதுன்னு தோழல்லான்
ஓகே ஓகே ஓகே ஒரு ஒரு டைம்ல பையனுக்கு ஏதோ லைட் எரிய வைக்கணுமா சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க லைட்டு அதுக்கு மெசேஜ் ஒன்பது மணிக்கு வந்துச்சு நாளைக்குவேண்டும் நாளைக்குனா எப்படி கடை ஷாப்பே க்ளோஸ் ஆயிரும் நாங்க எந்த ஒன்பது மணிக்கு போ வாங்க பாடாப் படுத்துறான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு கண்டிப்பா வாங்கி குடுக்கணா குடுக்கணு அப்டின்னு சொல்றா அந்த சூழ்நிலைல கொஞ்சொ கஷ்ட தள்ளப்படுறோல ஃபேரண்ட் எல்லா ஃபேரண்டாலயு அந்த ப்ராஜெக்ட் பத்திய அந்த ஒர்க் சீட்ட பத்தியோ அனுபவொ இருந்தா மட்டுந்தா சொல்லிக் குடுக்க முடியு ஒடனே ண்மயில் ஒரு அது என்னனா எப்பவுமே வீக்கெண்ட்ல கொடுக்கணு வீக் கெண்ட்ல குடுக்காம டெய்லி குடுக்கம் போது அவங்கள் கிளாஸ் ஒர்க்கயு பண்ண முடியாம ஹோம் ஒர்க்கையு பண்ண முடியாம படிக்கவு முடியாம அவங்க எவ்ளோ இதுக்கு தள்ளப்படுறாங்கன்னு எங்களுக்கு மட்டுதா தெரியு
கண்டிப்பா தோழி நா அது வந்து சில ஃபேரண்ட வந்து சிரமப்படுறாங்க ஏன்னா அது வந்து அவங்க பண்றது தப்புதா ஏனா அது கரெக்டுன் நம்ம சொல்ல முடியாது செல செல நேரத்துல செல ஸ்கூல்ல வந்து அந்த மாரி குடுத்தறாங்க அவங்களோட வேலைய லீவு முடிச்சதுன்னா அவங்க போகும்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம இருக்கணு எல்லாம் இப்டி இருக்கனும் சொல்ட்டு குடுத்துறாங்க அது தவறுதல் பண்றாங்க ஏனா அது நம்ம பேரண்ட்ஸ்ஸாகி வந்து அவங்க என்ன பண்ணணுனா அவங்கள்ட சொல்லணு நீ மேடம் நீங்க இந்த மாரி குடுக்காதீங்க கொஞ்சமா குடுங்க சப்ஜெக்ட் ரிலேஷன் எல்லா பேரண்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து கண்டிப்பா பேசுனா மட்டுந்தா இந்த பிராபலத்துக்கு வந்து சால்வு பண்ண முடியு நம்ம நம்ம ரண்டு பேரும் பேசுனாலா அது ஒன்னு ஆகாது பேய் பிரின்சிபல் மேம் பா க்கனு அதெல்லா பாத் பேசி அதுக்கு உண்டான சா புராப்ளத்த வந்து சொல்லி அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க இந்த மாரி லீவு குடுக்கா ந்த லீவ் டைம்ல வந்து அதிகமா குடுக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லணு
கண்டிப்பா அப்டிதா சொல்லிருக்கோ எ ஒரு நாள் சேந்துட்டாலே அந்த ஒர்க்சீட் கண்டினியூவா போயிட்டே இருக்கு அதுக்கு வந்து மார்க் போடுறாங்க அது ரிடக்ஷன் ஆகுது ஒரு நாள் லீவ் போட்டா அந்த ஒர்க் சீட் கெடைக்க மாட்டக்கு ச் நெறைய ப ப்ராப்ளத்துல இருக்கு ஆனா அதையும் ஒருத்தர் போய் அங் கம்ப்ளைண்ட் பண்ணோ கம்ப்ளைன் பண்ணதுக்கு அப் அப்பறந்தா அவங்க என்னன்னா வீக்கெண்டு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீக்கெண்டுலுமே எப்டி குடுப்பாங்கனா டெஸ்ட்டு அவ்வளோ அஞ்சு அஞ்சு லெஸனு டெஸ்ட்டு குடுப்பாங்க அஞ்சு ஒர்க் ஷீட்டு குடுப்பாங்க அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எப்பந்தா விளாடறதுக்கு டைம் இருக்கு சொல்லுங்க எங்களுக்கு சாட்டடே சண்டே தா நாங்க ஃபீரியா இருப் போ அப்ப நாங்க பிள்ளைங் கூட டைம் ஸ்பென்ட் பண் றது படிக்கிறதுக்கு மட்டுமா நாங்க கொஞ்ச வெளில போக வேண்டாமா அந்த சூழ்நிலையில் தள்ளப்படுதோ
கண்டிப்பா நீங்க சொல்லுர்த நா புரிஞ்சுக்கறே தோழி ஏன்னா அது வந்து பே ஸ்கூல்ல வந்து இந்த மாரி பண்ண ஒரு தப்பு தா ஏன்னா அத வந்து அக்சப்ட் பண்ணிக்கிடணு எல்லாத்தையு நம்மோ
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ல அந்த பசங்க படிக்கிற ஸ்கூல்ல என்னன்னா அ ஃப ஒர்க்ஷீட் வந்து என்ன சொல்றாங்க ஆஹ் மறுபடியு இத குடுத்து அதுல அதுல உள்ளதே படிக்க சொல்ல மாட்டுக்றாங்க அவங் ஒவ்வொன்னா பண்றாங்க ஒரு எக்ஸாம் டெஸ்ட்லயு சரி ஒர்க்ஷீட்லயு சரி அவங்க ரீகால் பண்ண சொல்லி பண்ணாங்கனா இன்னு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு
ஆஹ் இல்லனா அவங்க என்ன பண்ணனு அப்பிட்ன்னா ப்போமே மே மாச ஃபஸ்ட்டு குடுக்காம ட் மே ட்வெண்ட்டி ஃபிப்த்துக்கு மேல வந்து அவங்க குடுத்தாங்க புக்ஸ் குடுத்து அவங்களுக்கு இது பண்ணிட்டு வாங்கன் சொல்லி குடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து கொழந்தைகளுக்கு சரி பேரண்ட்ஸ்க்கு சரி ரொம்ப சிரமமா இருக்காதுன் நா சொல்லுவே
கண்டிப்பா கண்டிப்பா அப்டி தா குடுத்துருக்காங்க அதுவு ஃபுல் அண்ட் ஃபுல்லே அப்டின்னா ஸ்டார்டிங் எண்டூ அ ஸ்டார்ட் லருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந் த ஏப்ரல் முப்பது வரை மே முப்பது வரைக்கு அந்த ஒர்க் ஷீட் வந்து டெய்லி எவ்ரி டே ஒரு ஃபெச டென்ஸ் மேக் பண்ணி அந்த மீனிஸ் ஸ்னைம்ஸ் இதெல்லா எழுதற மாரி குடுத்துருக்காங்க அப்டின்ருக்கும் போது அவங்களுக்கு வந்து எப்டி எவ்வளோ ஹான் ஆஹு தெரியுமா எவ்வளோ வேர்ட் ஆகு தெரியுமா தேட்டி டேஸ் பிளஸ் தேட்டி இண்டு ஃபைன் போனா எவ்ளோ ஆகுது அப்டி கன்ட்னியூவா ஆனா தப்பு சொல்ல மாட்டே அந்த மீனிங்கு சரி சினானியம்ஸ் சரி அவங்க புரிஞ்சு குடுத்தக்காக தா அவங்க குடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது தப்புன் சொல்லல ஆனா கொழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதவு உக்கார வெக்கிறதோ முடியல நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது இந்த மாரிக்குள்ளதெல்லா அட்டண்ட் பண்ணும் போது அவங்கள உக்கார வெக்க முடியல
கண்டிப்பா ஏனா இந்த மாரி ஃபெஸ்டிவல்ஸ்ல நானு அனுபவபட்ருக்கே ஏனா நம்மளுக்கு ஹோம் ஒர்க் இருக்கு எதாவது ஃபெஸ்டிவல்ஸு ஃபங்க்ஷனு போய்ட்டு வந்தா அதெல்லா நம்ம செய்ய முடியாது அதுனாலேயே இந்த கொழந்தைகளுக்கு நமக்கு கிளாஸ் ஒர்க் முடிக்கறோ ப்ராஜெக்ட்டு முடிக்கஞ் சொல்ட்டு ஒரு சொந்த பந்தோ வீட்டுக்கு போவ முடியாதளவுக்கு நம்மய தள்ளப்படுதோ ஆனா நம்ம கொழந்தைகளுக்காக நம்ம யோசிச்சு இருக்கோ ஆனா அ சொந்த பஸ் சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவ வேணக்குனே வரல இந்த மாரி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைல வந்து சொந்த பந்த ரிலேஷன் குடும்பத் துலயே வந்து ப்ராப்ளம் ஏற்படதுக்கு இது வந்து அதிக வாய்ப்பு இருக்குன் நா சொல்லுவே
கண்டிப்பா கண்டிப்பா இது மூலோ என்ன பண்ணாங்கன்னா அப்போ அப்ப படிக்கிற கொழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி ஒர்க்ஷீட் குடுக்க மாட்டாங்க ஸ்கூல்ல படிச்சு ஸ்கூல்லே ஹோம் ஒர்க் எழுதிட்டு வந்துருவாங்க ஆனா இப்ப படிக்கிற பசங்களுக்கு அப்டி கெடையாது ஸ்கூல்லயு படுக்கணு வீட்லயு பண்ணனு படிக்க வெக்கணு அப்டி இருக்கற சூழ்நிலைல வந்து தாத்தா பாட்டி என்ன சொல்லுறாங்க பேரனயு பேத்தியு படிக்க வச்சிக்ட்டே இருக்கா படிக்க வச்சிக்ட்டே இருக்கா அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு சண்ட வர அளக்கு ஆளாக்து
கண்டிப்பா குடும்பத்துல வந்து ப்ராப்ளம் உள்ளதுக்கு இது ஒரு காரணோ இருக்கு பெரிய ஐ ஏ எஸ் ஸா படிக்காங்க இப்ப படிக்க வெச்சுட்டு இருக்கா அந்த மாரி சொல்லுவாங்க
நீங்க சொல்றது கரெக்ட்தா அதே மாரி நம்ம வந்து இந்த மாரி கூட சண்ட கூட வந்திருக்கு சிஸ்டர் எனக்கு இம் இம் நா சொல்வ அந்த கால படிப்பு வேற இந்த காலா படிப்பு வேற இந்த காலம் படிப்பு அவ்வளவு குடுக்குறாங்க அப்ப நீ அந்த ஸ்கூல்ல ஏ சேக்குற அடுத்த கொஸ்டின் கே இப்படி வருது என்ன பண்ண முடியு ஒன்னு ம் பண்ண முடியாது அவுங்களுக்கு சொல்லியும் புரிய வெக் க முடியாது நம்மளாலயு உங்களுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம கெழந்தைங்களுக்கு புரிய வெச்சா போது அப்டின்டு பசங்க கிட்ட சொல்லிருவ முடிச்சிடுடா முடிச்சிடுடா அப்படின்ட்டு அவுங்க சொல் மாரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்கும்போது நம்ம சொல்லறத அண்டர்ஸ்டாண் இப்ப எல்லா வளர வளர அவங்களே புரிஞ்சிக்கிடறாங்க அவுங்களே ஹோம் ஒர்க்க முடிச்சுறாங்க ஸ்கூலுக்கு போற வீ கிளாஸ் ரூம்ல வெச்சு பிரெண்ட்ஸ் எல்லா சேந்து அந்த தீமா பண்ணி அந்த தீம் ஒர்க் ஓட பண்ணி முடிச்சிடுறாங்க அது ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஏனா இந்த இது மூலோ என்ன பண்னுனா இந்த மாரி ஒர்க் ஷீட் இந்த மாரி டீம் ஒர்க் குடுக்கும்போது அவுங்க வந்து இப்டி தீமா பண்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கேட்டு உம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி பண்ணி யாரு பெஸ்ட்டா பண்ணா அதுக்கு கிஃப்ட் குடுக்கறாங்க அதுல டிமெனிட்ஸ் இல்லைன்னு சொல் இல்ல ஆனாலு டிப்ரஷன் குழந்தைங்க ஆக கூடாதுன்தா சொல்ற வேற ஒன்னு இல்ல
கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி ஏனா நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணுவோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண மூலம் மட்டுந்தா நம்மளால வந்து என்ன சொல்லலாம் இதெல்லா அண்டாட வாழ்க்கையில வந்து இதெல்லாம் நம்ம பண்ணதா நம்மளோட இது பண்ண முடியு ஓகே தோழி நமக்கான நேரோ முடிந்துவிட்டு
கே பாய்